ஹலோ ஆஹ் கேக்குது ஆ கேக்குது
எங்க இருக்க
எங்கிருக்க
வீட்ல
எங்க போன
படத்துக்கு
ஜாலிதா டெய்லி படத்துக்கு போய்ட்டு இருக்கே
உம்
நேத்தும் போனா இன்னிக் கும் போனே
எல்லாமே ஓசி
ஓ இன்னிக் போலாமா வெளிய
இங்கியே இருக்குங்களா
ஏதாச்சு கேட்டு வாங்கனு ஏதாச்சும் சொல்லணு போன வார த்துக்கு முந்தின வாரோ நீங்க வண்டி தரலதான எனக்கு
அதுதா நீ போனல ஆனாலு எடுத்துட்ன்னு சொல்லுவாங்க
அது அதெல்லா மறந்துருவாங்க அய்யே அப்புள்ள இல்ல வந்து கேட்டு பாக்கணு நீ வரிவியா இல்ல அ எப்போ புவீ நீ இன்னைக்கு நேத்து மாரி பிஸியா
ம் போயிருவே சி இப்டிதா
ஃபிரியா
உம் ஃப்ரீ தா ஃப்ரீ தா
போல்லான்டி கேட்டு பாக்குறே செரியா கேட்டு பாத்துட்டே
உம்
கேட்டு பாத்துட்டு தந்தாங்கன்னா மெசேஜ் பண்றே
இன்னைக்கு உங்க அண்ணனோட பிறந்த நாள் தானே
ஆமா
இல்ல இல்ல ஃபேமிலியா வெளிய போலியா அய்யே அதெல்லா வேண்டா
ஆ அய்யே ஃபேமிலியா வெளிய ஐயோ நா ஒருத்திதா ஸ்டாட்டஸே வச்சேன் தெரியுமா எங்க அம்மா வெக்கல எங்க ஆத்தாவு வெக்கல
அதா
வீட்டுல வந்து அப்படித்தா அவ வந்து சுத் த்த போயிடு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஆளு எல்லா இருப்பாங்கல்ல அவங்க தானே முக்கிய அவனுக்கு சுத்த போயிடுவா
உம் போயிட்டு
எங்க
ஸ்பெஷல்லா இல்லயா வீட்ல இப்ப எதுவு
ஐயே அப்பளாம் ஒண்ணும் கெடையாது என் பர்த்டேக்கு மட்டும் போன வருஷம் வந்து போன வருஷ நா போன வருஷ இல்ல அதுக்கு முந்தின வருஷ எனக்கு வந்து எங்க அம்மா சர்பிரைஸா கேக் வாங்கி வச்சு பன்னெண்டு மணிக்கு என்னை வந்து ஏண்டி இப்படி பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டி திட்டி கூப்பிட்டுச்சுமா என்னம்மா அப்படின்னு கேட்டு போனா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கேக்லா வெட்டி ஜாலியா போன வருஷத்துக்கு முந்துன வருஷ அப்படி இருந்துச்சு ஐயா இல்ல போன வருஷ வந்து நா ஃப்ரண்ட்ஸ் கூடட்டி எனுட்டி போனே
ஓ ரைட்டு
போன வருஷ அது வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்ருப்பனே அது போன வருஷ ஸ்கூல் இருந்துச்சு ஆனா போன வருஷத்துக்கு முந்துன வருஷம் ஸ்கூல் இல்ல லீவு
ஆகஸ்ட் எட்டாந்தேதி எதுக்கு லீவ் உட்டாங்க
ஐ மீன் சேட்டர்டே ஆர் சண்டே அப்பிடி
ஓ
டுடேலன்ஸ்
படம் பாத்தியா
நாம்பாக்கல எ வீட்டு எல்லாரு கூடவு போரே சொன்னேன்ல
ஆமா
போல
ஏ
நைட் செகண்ட் ஷோ அவங்க மூ மூணு டிக்கெட் தா எடுத்தாங்க எங்கண்ணுக்கு டிக்கெட் எடுக்கல எனக்கு தா டிக்கெட் எடுத்தாங்க ஆனா நா வந்து கடைசி நேரத் துல வரல அவன கூட்டிட்டு போங்க அப்டி சொல்லிட்டே
செம்மையா இருக்கு
ஆ எங்க அம்மா அதா சொன்னாங்க போயிட்டு வந்துட்டு போ எங்க அண்ண எல்லா அதா வந்து சொல்லிட்டு இருந்ச் சூப்பரா இருந்துச்சு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா ப்ரோ போ வேனான்னு சொன்னாரு
ப்ரோ கூட போறதுனால எங்களுக்கு பிரச்சன இல்ல
ப்ரோ கூடையா
ரெண்டு படம் ப்ரோ தா
ஆ வீட்டுல சொல்லிட்டு போனிய நீயு
அம்மாட்ட சொல்ட்டு ஓடிட்ட
விட்டாங்களா உன்ன
ஆ அம்மாட்ட கேட்டா
என்ன சொல்ற அப்ப நாளைக்கே ஒரு கல்யாண த்து பண்ணிடலாமா
எனக்கு பதினெட்டு ஆச்சுனா பண்ணிடுலா ஃபர்ஸ்ட் அவருக்கு போனூம்ன்னு போனாரு இது எனக்கு போனூம்ன்னு போனா அவுரு
ரெண்டு டைம் ஒரே படமா
ஆஹே ஃபர்ஸ்ட் வந்துட்டு
வே ஓ சேரி ஆ
வந்து புரியல லேங்குவேஜ் பிரச்சன
ஓ அப்டி
சப்டைட்டில் படிச்சும் புரியல திர்ஸ் என் ஃப்ரெண்டஸ் கூட போனா ஃப்ரெண்ட்ஸு ஸ்னாப் போடுவே நா வந்து எடம் மட்டு போ போட்டன்னா புரோ கூடவே இருக்கேனு அர்த்தோ
போனியா அப்போ மேபி ஒன் டே ப்ரோ கூடேயே இருக்கு நெக்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கு அப்டீன்னு நினச்ச
ஆ நா நேத்து ஒ ஆள பேசுனே
உன்னோட உன்னோட சொந்த புரோவா இல்ல தட்
எனக்கு ஏது சொந்த புரோ
யாரோ கசின்ஸ் யார் வச்சுருப்பாங்கன் நென்ச்ச
இல்ல நேத் என்னாச்சு அவுங் வீடு வந்து ரெனவேட் பண்ணிட்டு இருக்காங்க மேல கீழ குடும்பமே மாறிட்டு இருக்கு குடிமாறிட் இருக்கு ஐ மீன் அந்த பில்டிங் ஃபுல்லா அவங்களோடத் தானே அங்கிட்டு இங்கிட்டு மாறிட்ருக்காங்க
அங்கு அங்க அ அந்த பில்டிங்ல கீழ் வீட் து தா அங்கி இருந்தோ தெரிய்மா
ஆ அப்ப கீழ் வீட்லு வந்து மாமா நடுவுல வந்து அம் மா மேல வந்து பாட்டி அப்ப வந்து ஷஃப்ல் ஆகுறாங் இப்போ
ஓ அவ்ங் மேல கீழ அப்டி தோன்ற மாரி மாறுறாங்ளா நீ அங்க போனா அவுங்க யா நீ யாருன் கேக்லையா
நா ஷிஃபாவ பாக்க தான போன
ஓ அப்டி
நா சிஃபா ஃப்ரெண்ட் ஆச்சே அவ்த அவ தங்கச்சிக் வந்து ஏஜிட்டன்ட் பங்க்ஷனு கூப்ட்டா நா போலன்ஞ் சொன்னல்ல அப்பாடி வந்து சனாவ் பாக் போன அப்ப சிஃபா இருந்துச்சு வீடு வந்து அங்கிட்டிங்கிட்டு மாற்றனால ஒரு ஃபுளோர் ஃபுல்லா ஆளே இல்ல நைட்டு ரஸ்பி வீட்டுக் போயிட்டாங்க போய் தூங்கிட் லா எங் வீட்டுக் வர எனக் புடிக்ல இஃபோ ரஷ்பி வீட்டுக் போய்ட்ட ஒரு ஃபோள் ஃபு ஒரு ஃபுளோர்லே ஆள் இல்லாதனால சேச்சே ரஷ்பிக் தான் வஅங்க போயிட்டே
ஓ அங்கதா இருந்தியா
யா
ஒ காலைல்தா வந்தியா
காலைல அஞ்சு மணிக்கு ரஷ்மி வீட்டுக் போயிட்ட அவ வீட்ல யாரு இல்ல
ம்
அவ அவ்ங்க வீடு அது ஒரு மாரி ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா அவங்க அண்ணனுக் கூவய்ஸ்க் ஒர் ரூம் ரஷ்பியோக் ஒரு ரூம் மேல் ஃப்ளோர்ல யாருமே வரக்கூட மாட்டாங்க அதனால அங்க இருந்து அப்டியே ஓடிட்டு மறுபடியு அங்யே வந்துட்ட
ம் ஒ அம்மா எது கேக்லயா
கதா ரஷ்பியா வீட்டதா தூங்க போன எப்புடி
நல்லதுதா நல்லது நல்லது அ விட்றாங்கல்ல வீட்ல என்ன இப்டி தூவத்துக்லா விட மாட்டங் எங் ஐ எங்க போறதா இருந்தாலு கரக்டா பத்து மணிகுள்ள வந்துரு அப்டின்றுவாங்க அன்னைக் போயிட்டு நா வந்த பாரு ஐயோ அ எத்தன் மணிக்கு ஒம்போதரை ங்தா வந்த
ஒம்போதரைக்கி தா வந்தியா
அ ஆமா பத் தரி அடிச்சு வந்து ஆனா எதுவு திட்டலா எதுவு இல்ல
ஏ ரைட்டு
நானே என நா வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் டெல்யூஷன்ல இருக்கே
ஏ
அது ஏனா என் எனக் கே தெர்ல
உப்பு எடு பைத்தியம்
எப்பிடி சொல்றது எனக்கே தெரியல ஏனா நான் நாஒரு கன்ஃபூசன்ல இருக்கேன்
உம்
இன்னைக்கு போலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் கேட்டு பாக்குறேன் எத்தனை மணிக்கு
எப்ப வேணா போலாம்
எப்ப வேணா போலாமா
அ இப்புடி வந்து நைட் புுல்ல கால் வராது ரெண் நாளா அவ்கூடதா இருக்கே
வ அப்போ இன்னக்கி போலா போலா போலா என்ன வாங் தருவ
எங்யாச்சு போய் உக்காரலானி எனக்கு ஒரு மாரி மெண்டல் ட்ரெஸ்சா இருக்கு
மழை வந்தா நல்லாருக்கு எ
ம் ம் மழைல உங்கூட ம் சேர் பரவால்ல உடு
ஏய் ஹலோ என்னா என்னா நான்னா அவ்ளோ இதா ச்சா ஒன்க்கு ஓ அப்பிடியா குளிர் உட்டு போச்சு அக்காவ பாக்காம
ஆமா
அப்பிட்லா பண்ண மாட்டே ம் போலா ம் ரொம்ப எத்தன் நாள் ஆச்சு உ எப் எப்ப உனக்கு ஸ்கூல் தெறக்குது
ஜூன் ஒன்னோ ரெண்டோ
எத்தன் நாள் ஆச்சு போன நீ கேரளாலர்ந் வந்தலிர்ந்து சொல்லிட்ருக்கே போலா போலானு
போலா போலா காசுருக்கு
ம் போ
ஏங்காசு இல்லே புரோக்காசு ஆஹ் பளா
நானே வீட்ல கேட்டு பாக்குற சரி எப்டியு இன்னிக் வந்து கால் வராது
ஏ
அ சொல்ற அதுதா நா சொன்ன ஒரு கன்பியூஷன்ல இருக்கே அப்டினு
அல்லா என்னைக்குதா நீ தெளிவா இருந்திருக்க
நா என்ன பண்றது நல்லா இருந்த புள்ளைய நாசமாக்கி விட்ட நா என்ன பண்றது
ஆ எல்லா சரியாச்சு நிம்மதியா இருந்தா
எல்லா சரியாச்சுனா சேரி ஆச்சு ஆனா ஆகல
ம்ஹு ம் போடி
சின் எனக்கே தெர்ல மேபி இன்ட்ரெஸ்ட் போயிருக்லா என்ன பண்றது
யாருக்கு
ப்ரோக்கே
ஏ
தெர்லியே அப்டிதா இருக்கு பிஹேவியரு
ஏ எஃபோட்ஸ்லா இல்லையா
யா அஸ் ஆல்வேஸ் எப்பவ்மே அப்படி தானே எப்பவுமே அப்டி தானே எப்பவுமே அப்படிதா எ ஃரெண்டு கிட்ட நா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்ந்தே அ அவ் வந்து சொன்னானா அ அவுளுக்கு என்ன ரொம்ப புடிக்கு எ ஃப்ரெண்ட் சரியா அவ்ளுக்கு என்ன ரொம்ப புடிக்கு மத்த ஃப்ரெ அவளுக்கு இருக்குற மத்த ஃபிரெண்ஸ விட என்ன வந்து அவ்ளுக்கு ரொம்ப புடிக்கு அப்போ ஆ என் ஆனா நாவ் வந்து அவளுக்கு காட்டிட்டு வன்ட்ட நா வந்து பைத்திய காரியே
ஏ
இரு ஒரு நிமிஷொ இரு நா கூப்புர்ற
ம்